வணக்கம் தோழி
பேசுறது உங்களுக் தெளிவா கேக்குதா?
ஆ, கேக்கது கேக்கது சொல்லுங்க
ஆ, ஓகே தோழி நலமா இருக்கீங்களா சாப்ட்டீங்ளா
நல்லா இருக்க நீங்க சாப்ட்டீங்ளா என்ன பண்ணி ட்ருக்கீங்க
ஆ, இனிமேதா தோழி சாப்புட்னு ஆ நீங்க ச சமைச்சிலா வச் சிங்ளா சாப்ட்லா, முடிச்சாச்சா
இல்ல நா இப்பதா வேல முடிஞ்சி வந்த
ஓ ஓகே ஓகே தோழி
சேரி அ தோசதா ஊத்தணு
ம் ம்
அ இன்னொரு அரமண்நேரம் கழிச்சு ஊத்தலாண்ட்டு இருக்க ஆமா உங்க வீட்ல என்ன சாப்பாடு
இங்கே என்ன சாப்பாடுனா இங் எ இட்லியும் தக்காளி சட்னியும் வச்சிருக்க தோழி
ஆ ஆ சாப்டாச்சா குழந்தைங்களுக்குல்லா சாப்பாடு குடு டாச்சா
ஆ இனிமேதா தோழி எல்லாருமே நாங்க சாப்புனு
ம் டைம்ம நேரமாயிடுச்சி குழந்தைகளுக்கு சாப்பாடு எல்லாரு சாப்பிட்ருப்பாங்களே
கொழந் நீங்க என் கொழந்தையும் வெளயாடிக்கிட்டு இருக்காங்க வ
ஆ அவுங்களும் நீங்க சாப்பிடற நேரத் உப்பு இல்லா தான் சாப்பிடுவாங்களா
ஆ ஆமா ஆமா தோழி அதனால கொஞ்சம் லேட் ஆகும் அவ்ளோதான் அது ஒண்ணும் இல்ல இன்னும் ஒரு ஒன்பது மணிக்கு கரெக்டா சாப்பிட்டுருவோம்
ஆ ஆ
ம் என்ன தலைப்பு பத்தி பேசனும்
அப்டின்ல்லா இல்ல எது வேணாலு பேசலா
ஓகே தோழி நீ ஆன்லைன் ஷாப்பிங்ல்லா பண்ணிருக்கீங்களா அத பத்தி எதுவு அனுபவோ இருந்தா சொல்லுங்க
அது வந் து ம் வலைத்தளத்துல பாக்கும்மோதே கொஞ்சோ பயமா தா இருக்கூ பாக்குறது எல்லாமே வாங்க முடியாது நம்ப்ளால
உம் உம்
அ அது பார்த்துட்டு எது நல்லா இருக்கு எது நல்லா இல்லன் சொல்லிட்டு பாத்துட்டுதா வாங்கணு
ஓ ஓகே ஓகே அ அது மாரி இது வரிக்கு
ஏற்கெனவே எ பல பேர் வாங்கியிருப்பாங்க இல்லையா அத வந்து அவுங்கல்லா எப் ப்படி வந்து வாங்கிட்டு என்ன அவுங்களோட அனுபவோ எப்படி இருந்துச்சு அவுங்களோட அனுபவத்தலா எப்படி பகிர்ந்துக்கிட் டாங்க அப்படிங்கறற்த அவுங் வந்து அந்த அவுங்ளோட புகைப்படம் லா எடுத் து வாங்குன பொருளோட புகைப்படத்தல்லா எடுத்து பதிவுல போட்ருப்பாங்க
உம் உம்
அ அத அதெல்லா பார்த்துட்டு வாங்குறது நமக்கு கொஞ்சோ நல்லா இருக்கூ
உம் ஆமா தோழி சரியா சொன்னீங்க
அ நீங்க என்ன நினக்கிறீங்க அத பத்தி
அ அது உண்மதா தோழி ஒரு சில அ பொருட்கள்ல்லா பாத்தீங்க அப்டீனா அ நமக் ம்ப புடிச்சிருக்கோ அ அதனால தா செரி ஓகே அந்த சோ இந்த பொருள் நல்லாதா இருந் ஒ அப்டிங்கிற மாதிரி நமக்கே தோணு நீங்க சொன்ன மாரி ரிவீயூஸ் எல்லா பாத்துட்டு அதுக்கப்புறோ தா தோழி நானுமே பொரு ட்கள் வாங்குவே இப்போ உதார்ணமா சொல்லணு அப்டின்னா அ சாரீஸ்ல்லா பாத்தீங்க அப்டீனா ல நம்ம கடைகள்ல பாக் விட அதி அதுல கொஞ்சோ கம்மியா வர மாரி இருக்கோ அதுல ரீவீயூஸ் பாத்துட்டு நம்ம வாங் னும்னா கொஞ்சோ பெட்ரா இருக்கு அந்த மாரி நா சேரி வந்துட் டு வாங்கிருக்கே அ ரிவ்யூ பாத்துட்டு இருக்க நா நெனே ச்ச மாதிரியே அந்த சாரீ வந்துட் எனக்கு வந்துருச்சு ஆஹ் இது வந்துட்டு ஒரு நண்பர் சொல்லலா அது தி கெட் ஐ மீனு கெ நல்லாவே வர்ல அப்டின்னு சொல்லணு நாம் நா கண்டிப்பா எத சொல்வனு பாத்திங்னா ஒன் தென் வந்துட்டு பிளாஸ்க் ஒன்னு ஆர்டரு பண்ணியிருந்தே காம்போல அதாவது பிளாஸ்கு ஆஹ் ஆஹ் பிளாஸ்கு அதுக்கப்புறோ பாத்தீங்க அப்டினா ஆஹ் அதுக்கப்புறோ அந்த இதெல்லா வரு இல்லயா கப்பு ஆ அதெல்லா காம்போல போட்டு இது பண்ணியிருந்தே ஆனா ரொம்பவே நல்லா நல்லா வருனு எதிர்பாத்து நா போட்டே கடைசிலா பாத்தீங்கனா அதுல சுடுதண்ணி ஊத் ஊத்தி வச்சோம்னா ஒரு ஒன் அவர் ரெண்டு இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனா பாத்தீங்க அப்டின்னா அவங்க இது சரியாவே எனக்கு செட் ஆகாம போயிடுச்சு தோழி ஏன்னா தண்ணி நம்ம ஊத்தி வச்சாலே உடனே அது ச் ஆறி போயிடுது அதனால ஆ எல்லாரு நல்லா இருக்கு நல்லா இருக்குனு போட்டிருந்ததுனால வாங்குனே அது ஒண்ணு மட்டு நா வாங்னதுலே எனக்கே ஆ ஏமாந்த மாரி ஆய் போச்சு தோழி
ஆஹ் இல்ல அதே மாரி போனா அருகில் உள்ள கடைகள்ல வாங்குறது சிறப்பு அப்பதா நா வந்து நம்ம நேருல பாத்துட்டு அதர்கான வந்து காலமுறை எவ்ளோ நாள் வந்து அதுக்கு வாரண்டி அப்டின்னு கேட்டு நம்ம வந்து அதுக்கான காடயு வாங்கிகிட்டு
உம் உம் ஓகே ஓகே அதுவு
ஓ அருகில் உள்ள கடைகள்ல வாங்குறதுக்கு முயற்சி செய்ங்க
உம் ஓகே தோழி அதத்தா நானும் நெனைச்சு அப்புறோ ஏன்டா வாங்குனோ பேசாம நம்ம வேற ஏதாவது இதுல வாங்கிக்கிலாம் இல்லயா அப்டிங்கற மாரி எனக்கு அப்புறோ தோணுச்சு
உம் உம் ஏன்னா நம்ம வந்து இத போய் நம்ம சரியாகலேன்னா போயி நம்ம அங்கயு இங்கயு கேட்டு நம்மள அலக்களிப்பாங்க நம்ம யார் கிட்ட இத இதுக்கான சரியான விளக்கமு நமக்கு எங்கேயுமே கெடைக் காது
உம் ரிட்டன் போட்லானு பாத்தாலு அப்புறோ வாங்கியாச்சு செரி என்னத்த ரிட்டன்
உம் முடிந்த அளவு நம்ம இத மாரி இந்த பொருளா வந்து நம்ம வலை தலத்துல வாங்குறத தவிர்த்துட்டு நம்ப வந்து கா அருகில் உள்ள சிறிய கடைக்கு நம்ம உதவுன மாரி இருக்கு அங்க வாங்கிடோனா நம்ம நாள நாளைக்கே இந்த கோப்பையில எதும் தவறுகள் எதும் இருந்தாலு சிறிய பிழை இருந்தாலு நம்ம நேர்லயே போய் கேட்கலா
உம் ஆமா தோழி அது அது நா அது ஒன்னு மட்டு மிஸ்டேக் சேர் அப்றோ ரிட்டனு போடல சேரி வீடு வித்துட்டோ உம்ஹ்
அலோ இது புடவைகள் சுடிதார்கள் அதெல்லா வாங்க போது நம்ம வேணுனா வலைத்தளத்துல வாங்கலா கண்டிப்பா ஏனா நம்ப கடையில வாங்குறத விட வலைத்தளத்துல நெறையாவே கலர் எல்லாமே வந்துருச்சு புது புது டிசைன்கள் எல்லாமே இருக்கு நமக்கு அத வாங்குறதுக்கு ஈஸியாவு இருக்கு கோ
நமக்கு பு புடிச்ச டிசைன்கள் சில இது அதுல இருக்கு அத போயி வேணா நம்ம அதுல பாக்கலா வெலையு நம்ப கடையில வாங்கறத விட கொஞ்சோ வெல கம்மியா இருக்கு
உம் ஆமா இங்க அதுதா கொஞ்சோ இப்டி ஆயிடுச்சு ஆஹ் மத்தபடி ஓட்டி வெளாண்டுச்சு உம்ஹ் அதுக்கப்றோ வேற என்ன சொல்னு அப்டின்னா இப்ப
நம்பிக்கையான வலைதளமா இருக்காங்கறத நம்ம பாத்து வாங்கணு
உம்ஹ் உம்ஹ் அதுதா அதுனா மீசோ மீ சோ நல்லாதா இருக் நம்பிக்கிட்டுதா தோழி நா இது பண்ண கடைசியில பாத்தா அது இப்படி ஆயிபோச்சு
ஆஹ் ஆஹ்
ம் ஹ்
முடிந்த அளவுக்கு பெயர்களை சொல்லாமல் இருப்பது நல்லது தவிர்ப்பது நல்லது
ம்ஹ் ஓகே ஓகே
ஆமா அஹ் பாப்போம் நல்ல வலைதளங்களும் இருக்கு சில வலைதங்கள வலைதளங்கள் ஏமாத் த்துற வலைதளங்களும் இருக்கு சோ நம்ம கொஞ்சமா அலஸ் சி ஆராய்ந்து அத பார்த்துதா வாங்க வேண்டு
உம் ஆமா குட்டி புள்ள ம் அது மட் ட்டு இல்லாம அஹ் க கடைக்கு ஆன்லைனுக்கு உள்ள வித்தியாசம்னு பாத்தீங்கனா இப்ப கடைக்கு போனோ அப்டினா ஒரு பொருள எடுத்து போட சொன்னோ அப்டினா கொஞ்சோ அது என்ன சொல்றது ஒரு நாலு பொடவ எடுத்து போடுவாங்க அதுக்கப்ற அவ்ங்களே ஒரு மாதி மாதிரி ஆ என்னடா இது இவங்க பொடவையா எடுத்துபோட சொல்றாங்க அந்த மாதிரி இருக்கு அதே ஆன்லைன்ல பாத்திங்க எவ வேணாலும் நம்ம பாத்துட்டே இருக்கலாம் நமக்கு சட்டிஸ்பைய்டு ஆகிறது கலர் சட்டிஸ்பைய்டு ஆகற வரை பாத்துக்கிட்டே இரு சில நேரலா இந்த வலைத்தளங்கள் உதாரண ன்ஸ் இன்ஸ்டாகிராமு அதுல எல்லாம் மூழு்கிற மாதிரி சில பேரு இப்ப அந்து மீஷோ பிப் கார்ட்லளா பாத்து பாத்து மியா டயத்த ஓட்டுறவங்களும் இப்ப இருக்காங்க தோழி ஏன்னா நமக்கு பிடிச்ச புது புது திங்ச் வரும் அதோட ரிவ்யு பாக் இந்த மாதிரி இன்னு இருக்கு தோழி ம் அதுவு ஒரு விசியந்தா தோழி அது அதுக்கப்புறம் வேற என்ன சொல்ல ஏழு நாள் எப்படி போச்சு உங்களுக்கு து
நால கால் ப்ளே ஒன்பது மணிக்கு அலுவலகம் செல் செல்ல வேண்டும்
உம்
அது ஒரு ஆறு ஆற்அற மணிக்கு எழுந்திருக்சுட்டு சாப்பாடு எல்லாம் சமச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்பது மணி கரெக்டா ஒரு ஒன்பது மணிக்குள்ள அலுவலகதுல இருக்கனு
ம்ஹ்
வொர்க்கு வேலலா பாதிட்டு
ம்
மதிய நேரத்துல சாப்பாடு இது கொடுக்குற நேரத்துல வரணோ
ம் ஓகே ஓகே
ஆ நீங்க வேலைக் க்கலா போயிட்ருக்கீங்களா
படிச்சிட்டு இருக்க தோழி
ஓ என்ன படிச்சுக் கொண்ட இருக்கிறீங்களா சரி ஓகே நல்லது நல்லது
பி ஏட் பி ஏடு தோழி
ம் படிப்பு படிப்பு ஏதாவது சொல்ல முடியுமா
படிப்பு என்ன தோழி கரெக்டா நம் ஆ இப்ப பி எட் பி ஏடு ங்கறதுனால பொதுவாவே ஆ என்ன சொல்றது ப்ராஜெட் ஒர்க்கு அந்த மாதிரி தா போய்ட்ருக்கு அதுனு பாத்தீங்க அப்டீன்னா போர் அந்த மாதிரிலா செய்ய வாய்ப்பில்ல தோழி உங்க பின்னாடி ஒரே பின்ன பி சத் தமா இருக்கு தோழி ம் நீங்க அடுத்து பேசும்போது கொஞ்சோ வெளில வந்து பேசுங்க
தோழி சொல்றது புரியுல
பின்னாடி சத்தமா இருக்கு அடுத்த கால் பேசும் போது கொஞ்சோ வெளில வந்துருங்கனு சொன்னே
ஆ ஆ
ம்
செரி செரி
ம் ஓகே தோழி இதோட கட் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த கால்ல பேசுவோம் ம்